தோ வணக்கம் தோழி
ஆ சொல்லுங்க தோழி நலமா இருக்கீங்களா
தோழி நீங்க நலமா தோழி
அ நலம் தோழி சொல்லுங்க தோழி
ம் என்ன தோழி உ ம் சாப்டீங்ளா
அ சாப்டாச்சிங்க தோழி இன்னைக்கு நம்ம வந்து இந்த
நல்லா சம்பீங்களா தோழி
ஆ சமையல் பண்ணுவ தோழி நல்லா பா அளவுக்கு பண்ணுவ ஆ ஒய் க்கிற எல்லா சாப்பாடுமே ஸ்பெஷாலாதா தோழி பண்ணுவ அது பிள்ளைங்க எதையுமே வேண்டானு சொல்ல மாட்டாங்க எல் தா ஒரு உணவா இருந்தாலும் அது அசைவமா இருந்தாலு சரி சைவமா இருந்தாலு சரி தெரி விரும்பி சாப்டுவாங்க நா செய்றத பக்கத்துலயும் ஷேர் பண்ணிக்குவேன் தோழி நான் என்ன செஞ்சிருக்கேனோ ஆமா பக்கத் து வீட்டுலயும் கொண்டு போய் கொடுப்ப அவுங்களும் சாப்டுட்டு பசங்களுக்கு கொடுப்ப
அது ரொம்ப நல்ல விஷய தோழி நம்ப பக்கத்துல இருக்க ஆளுங்க நம்ப ரொம்ப முதல்ல கவனிக்கணு தோழி நம்ப என்ன சொல்றது உறவினர்கள் முன்னாடி அவங்கதான் தோழி நம்பள்க்கு ரொம்ப என்ன சொல்றது கூடவே இருக்கிறவங்க ஆமா கூடவே இருக்கவங்க அதுக்கு நம்பளுக்கு என்ன உதவியானாலும் முதல்ல அவங்க நம்ப வந்து அவங்களதான் அணுகுவோ சொல்லு நம்ப வந்து எல்லாமே அவங்க கிட்ட பா ப என்ன சொல்றது கொடுத்து சாப்டுறது வந்து ரொம்ப
உம் அதனால நா என்னப் பண்ணாலும் கொண்டு போய் கொடுத்துருவே அவங்க உடனே சாப்டடுட்டு உடனே வந்து நல்லா இருக்கு நீ நீங்க நல்லா சூப்பரா டேஸ்ட்டா பண்ணிருக்கீங்க அப்டினுவாங்க உடனே அவங்க அம்மா வந்து எங்கிட்ட கேப்பாங்க நீங்க என்னா பண்ணீங்க எப்டி பண்ணீங்க க்கா அது ஒரு தடவ சொல்லிக் கொடுங்க அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க
ஆமா தோளி நம்ம எல்லாருமே ஆ பகிர்ந்து எல்லாருமே நல்லா கத்துக்கிட்டது சா ப்பறது ரொம்ப நல்லது தோளி எல்லா ஒரு விஷியோ நம்பளுக்கு தெரியாதுன்னு சொல்லி நா பக்கத்து வீட்ல கேட்டு ட்டு எல்லாமே பண்றது வந்து நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது புதுசு புதுசா அவங்களுக்கு சமச்சி குடுக்குறது அவங்க வயித்துல தா நம்ம நெரப்பி அவங்கள சந்தோஷ
திருப் சந்தோஷப்படுத்த முடியு கண்டிப்பா தோளி உண்ம தோளி அது ம்
நீங்க என்ன தோளி ஸ்பெஷல்லா தெ செய்வீங்க ஸ்வீட்டா இல்ல ஆ காரமா எப்பிடி
இல் ஆ சாஆ இல்ல தோளி சைவோம் சைவோ அசைவுமே ரெண்டு எப்பேயுமே இந்த மாரி தாஅ செய்வே ம மத்தபடி ஃபங்க்ஷன் டைம் ஏதாவது து வந்துட்டா அப்டின்னா மட்டுந்தா அதுவு ரொம்பல்லா நா ரிஸ்க் எடுக்க மாட்டே தோளி அதுல வந்துட்ட நானு ஆமா தோளி கொஞ்சு அந்த முறுக்கு அந்த மாரிலா ஸ்வீட் பண்ணுவாங்க நா ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்தேன் தோளி இப்ப அதெல்லாமே விட்டுட்டே ஆமா அது கொஞ்சோ நம்ப கடையிலேயே வாங்கிக்கலா அப்டின்ற இதுக்கு வந்துட்டே தோளி அதோ
இப்போ பண்டிக வந்தா உங்க இதுலல்லா நீங்க வந்து கண்டிப்பாக காலில வந்து பலகாரம்ல்லா செய்வாங்க இப்போ முறுக்கு ஆ மசால் வடே உளுந்த வடே அதர்சம் அப்பிடில்லா செய்வாங்க அதெல்லா உங்களுக்கு தெரியுமா
ஆ மு முறுக்கு செஞ்சிருவே தோளி எப்பிடியா இருந்தாலு நா அந்த ஒரு டைம்ல முறுக்கு செஞ்சிருவே மத்தபடி பாத்தீங்கன்னா அந்த அது அதிரசம் அந்த மாரிலா கடையில இல்லன்னா ஒரு வீட்டு முறையில ஒருத்தவங்க செஞ்சு கொடுப்பாங்க அவுங்கள்ட்ட சொல்லி ஆமாங்க ஒரு பீஸ் கணக்குல நாங்க அவுங்கள்ட வாங்கி க்கிறது தோளி அவங்கள்ட்ட நாங்க போய்டு கடையில வாங்காம அவங்கள்ட சொல்லி வாங்கிக்கிறது மத்தபடி நாங்க கேக்கு தா குடுப்போ தோளி ஆ ஆமாந் தோளி கிறிஸ்மஸ் டைம்ல கேக் மட்டு தா நாங்க இது பண்ணுவோ அதோட முறுக்கு சேத்து அந்த மாரி குடுத்துருவோ
நீங்க எப்பிடி அ உங்க கை பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்ல வெளியில பாய் வீட்டு ட்டு பிரியாணி பிடிக்குனு சொல்லுவாங்க எல்லாரு உங்குளுக்கு எப்பிடி
பாய் வீட்டு பிரியாணி தா ஃபஸ்ட்டு ஆமாந் தோளி அதுதா நாங்க முக்கியத்துவோ அதுலேயே இவங்க வந்து பாத்தீங்கன்னா நானு என்னோட சின்ன பையனு பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு ரொம்ப அடிமை அதுல என்னோட பெரிய பைய பாத்தீங்கன்னா லிமிட்டு தா எது இருந்தாலு லிமிட்டு தா கொஞ்சு தா நாங்க வெச் வெச்சி வெச்சி வெச்சாவது நாங்க சாப்படோன்னு நெனப்போ ஆனா அவரு வந்து லிமிட்டு தா
பிரியாணினா ஒரு நாளுக்கு மூனு தடவையு எல்லாரு சாப்பிடுவாங்க தோளி பிரியாணிக்கென்னா அப்படி ஒரு எல்லாரு ரசிகனா இருக்காங்க
ஆமாந் தோளி
பிரியாணி நா எல்லாருக்கு புடிக்குது முஸ்லிம் ஆ இருந்தாலு இந்து வா இருந்தாலு யாரு இருந்தாலு எல்லாருக்கு பிரியாணி நா ஒரு ரொம்ப பிரியமா இருக்கு தோளி இப்போ இருக்கறதுல
உம் நீங்க பிரியாணி நல்லா செய்வீங்களா தோளி
ஆ நல்லா செய்வேன் தோளி நா பிரியாணி எனக்கு எனக்கு ரொம்ப பிரியாணி பிடிக்கு நா ரொம்போ என்ன சொல்லறது ரொம்ப விரும்பி செய்வே பிரியாணி செய்யிற டைம்ல எங்க வீட்ல எல்லாருக்கு பிரியாணி ரொம்போ புடிக்கு அதனால அந்த செய்ற டைம்ல எல்லாருக்கு என்ன சொல்றது செய்யிறதுக்கு முன்னாடி ரொம்போ அவங்களுக்கு ரொம்போ ஆர்வமா இருக்கு எப்பிடி வரும் பிரியாணி டேஸ்ட்டா வரும்மா மா எப்பிடி வருன் சொல்லி ரொம்போ எல்லாரு கவனிச்சுட்டே இருப்பாங்க அந்த நேரத்துல வந்து ரொம்ப எங்களுக்கு அப்பவே கை நடுங்கு கொஞ்சு ம்ச் ஆமா நல்லா செய்யிணு அப்புறோ பொறுமையா செய்யிணுன்னு சொல்லி செஞ்சோன அந்த நாளே நம்மளுக்கு வந்து சொதிப்பிடு தோளி நம்ப ஆன செரி அசால்ட்டா நம்ம வந்து சீக்கிரோ சீக்கிரமா ஒரு அர்ஜென்ட்க்கு பண்ணா அந்த பிரியாணிதா தோளி எப்போவு நல்லா வரு தோளி எல்லாரு அப்பிடியே ரசிச்சு சாப்பிடுவாங்க என்ன சொல்றது எவ்ளோ அவ்ளோ ருசியா இருக்கு நம்மளுக்கு என்ன தெரியுமா அவுங்க வந்து சும்மாவே சொல்றாங்க வுங்கள்ளா இல்ல நெஜமாவே சொல்றாங்கன்னு சொல்லி புரியாம அப்டி நாம என்ன சொல்றது மொழிச்சிட்டு நிக்ற மாரி இருக்கு தோழி
ஆமாந் தோழி நாங்க அது இந்த முஸ்லிம் வீ ட்டு கல்யாணமா இருக்கட்டு கிறஸ்டின் வீட்டு கல்யாணமா இருக்கட்டு நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோ போய்டுவோ ஒரு டைம் ஒருத்தவங்க எங்க வீட்டு பக்கத்தில உள்ளவங்க அவுங்க பொண்ணுக்கு வந்து வள காப்புக்கு கூப்டிருந்தாங்க அப்ப நீங்க இந்த மாரி வரணு அப்டின்னு சொ ல்லும்போது அச்சச்சோ வளைகாப்புனா அவுங்க கட்டு சாதோல்ல போடுவாங்க பிரியாணி எப்டி போடுவாங்க அப்டி சொல்ட்டு நாங்க சத்தியமா ஒரு ஏக்கத்தோடதா நாங்க அந்த எடத்துக்கு போனோ பாத்தா ஒவ்வொரு ஆமாத்தோழி அன்னைக்குதா நா உண்மையிலே தெரிஞ்சிக்கிட்டே எந்த விசேஷனாலு நாங்க பிரியாணி செஞ்சிருவோ அந்த கட்டு சாதோன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன்லதா வெச்சாங்க
ஆமா அவுங்க வந்து ஆமா அது வந்து அம்மா வீட்லந்து வந்து அந்த ஆ இல்ல சிஸ் ஆமா டிஃபரண்ட் டைப் ஆப் வெரைட்டி ஃபுட்னு சொல்லி வெ ப்பாங்க ஆமா
புளி சாதோ, லெமன் சாதோ, தேங்கா சாதோ அப்டின்னு சொல்ட்டு ஆனா மெயின் சாப்பாடு பாத்தீங்கன்னா பிரியாணிதா எங்களுக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷோ அந்த எடத்துக்கு போனொன்னயு எப்பாடி பிரியாணி வெச்சுட்டாங்க அப்டின்னுச்சு
ர்ன் பண்ற ஆள் வந்து கண்டிப்பா பிரியாணி போடுவாங்க நம்ம வீட்டுக்கு யார்ரு எடுத் போறாங்களோ அவுங்க வந்து வெரைட்டி ரைஸ் அது வந்து எவ்ளோ மாசௌ இருக்குமோ அது கவுண்ட் பண்ணி எடுத்து போங்க தோழி உங்களுக் தெரியுமா அது இப்ப அஞ்சா மாசத்துல அஞ்சாவது மாசதுல செஞ்சாங்கனா அஞ்சு சாப்பாடு அந்த அஞ்சு டைப் ஆஃப் என்ன சொல்றது ஆ ஆமா ஏழாவதுனா ஏழு சாப்பாடு ஸ்வீட்டு ஒரு ரெண்டு டைப் ஆப் ஸ்வீட் ட்டு மூ மூணு சைப்பா வந்து சைடு டிஷ் எடுத்துட்டு போவாங்க தோழி அதுல கண்டிப்பாக அவுங்க உங்களுக்கு வந்து அந்த முட்ட முட்ட பொறிச்சு மசாலால்லா வந்து வருத்து எடுத்துட்டு வருவாங்க ஆமா உருளகுழங்கு உருள கிழங்கு பொரியல் இருக்கு உங்களுக்கு கறி என்ன சொல்றது ஒரு ஃபால் மாரி கிரேவி மாரி கறி எடுத்துட்டு வருவாங்க
ம்
சிக்கன் ஃப்ரை கண் கண்டிப்பா இருக்கு ஃபிஷ் ஃப்ரை எறால் ஃப்ரை
தோழி நீங்க சொல்லும்போதே எனக்கு ஆசையா இருக்கு தோழி அச்சுச்சோ ஆமா தோழி நா அந்த எடத்துக்கு சாப்டற எடத்துக்கு போன மாரி ஒரு
ஆமா இப்போ என்னனா அங்க வந்து உங்களுக்கு யாருக்கு எடுத்துட்டு போறவங்க அவுங்களோட கண்ணு அப்டி பாத்தே வந்து வயிறு நெரஞ்சிரு அது அங்க வந்து உக்காந்தாங்க ஊட்டுவாங்க உக்காந்து ஊட்டுற டைம்ல வந்து அவுங்க கொஞ்சோ கொஞ்சோ ஊட்டுறதுலயே நம்ள்க்கு பிரியாணி ரொம்ப ஃபேவரிட் இருக்க பிரியாணியே சாப்பிட முடியாது தோழி நாம அந்த வெரைட்டி ரைஸ்லயே நம்ம அப்டியே ரொம்பிடுவோங்க வயிறு உங்களுக்கு அதுக்கு மேல ஒன்னு சாப்பிடவே முடியாது அங்கயே நம்ம என்ன சொல்றது
இ
பிரியாணியே வேணா எங்களுக்கு அப் றமா நாளைக்கு சாப்பில்லா என்க்கு பிரியாணி வெச்சிருங்க நாளைக்கு காலைல சூடு பண்ணி சாப்டுறேன் பிரியாணி
ஆமா ஆமா ஆமா சாமி கண்டிப்பா உண்மதா அது
அ
ம்
உங்க இதுல வந்து நீங்க எப்டித்தோழி அ இப்போ என்ன சொல்றது இந்த ஏழாம் மாசத்துல பண்றாங்கனா அப்பனா நீங்க பிரியாணி
ஆ ஆஹா இல்ல தோழி இது வந்து எங்க அக்கா வீ சைட்ல தா நாங்க போய் பாத்தோ அவுங்க வந்து ஃபுல்லன் ஃபுல் எல்லாமே பாத்திங்கன்னா கட்டுசாதமாக தா வெச்சாங்க பிரியாணில்லா வெக்கில ஆமா அத் பிரி அது ஆனா ஒரு சிலருக்கு சாம்பார் சாதோ வெச்சாங்க ஆ இந்த இந்த சாதமு பிய அ இந்த புளி சாதமாரு க்கட்டு லெமன் சாதோ தயிர் சாதோன் இது ஒரு அஞ்சு சாப்பாடு வெச்சுட்டு ஆ மெயினா பாத்தீங்ன்னா சாதோ ஆமா வெள்ள சாதோ சாம்பரு கூட் டு பொரியல் அப்ளோ வடப்பாயச அப்டி வெச்சிட்டாங்க அதையி வெச்சிட்டாங்க
அப்படியா தோழி நம்ம இதுல வந்து அது வச்சிட்டு பிரியாணி வெப்போ இவுங்க வந்து நார்மல்
ஆமா அப்டி வெச்சிட்டாங்க ம் அது வந்து இதுக் சொன்னாங் கறி அப்போ சாப்புட மாட்டாங்களா என்னமோ சொல்லி சொன்னாங்க நா அத செரியா இது பண்ணிக்கல அந்த மாரி செஞ்சாங்க செரி ஓகே அப்டின் சொல்ட்டு ஆனா உண்மைலே சொல்ல போனா க்க பிரியாணி தா ஃபஸ்ட்டு
அப்டிய தோழி நீங்க இப்போ ப்ரெக்னன்டா இருக்கிற டைம் இல்ல உங்ளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது தோழி இப்போ காரோ ரொம்ப ஒருத்தங்ளுக்கு வந்து ரொம்ப காரோ பிடிச்சிருந்தது க்கு ஒருத்தங்க வந்து ஸ்வீட் அதிகமா சாப்பிடுவாங்க உங்களுக்கு எப்டி இருந்தது தோழி அப்போ
இது காரம் காரந்தா தோழி நா நெறையா சாப்பிடுவே ஸ்வீட்டே நா சாப்பிட மாட்டே தோழி ஸ்வீட் எனக்கு அது என்னவோ லைட்டா கொஞ் கொஞ்சூண்டு எடுத்துப்பேன தவிர ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்ட காரந்தா எனக்கு ரொம்ப புடிக்கு
அது என்ன சொல்றது எல்லாரு பிரெக்னன்டா இருக்கற டைம்லயே வந்து காரமு அதுல மாங்காய் கண்டிப்பா க்காம் அப்போ என்ன சொல்றது யார் யாருக்கோ மங்கு மாங்கா புளில்லா புடிக்காம இருக்கு அவுங்களுக்கெல்லா அப்ல்லா அது ரொம்ப என்ன சொல்லுது ரொம்ப இஷ் டப்பட்டு சாப்பிடுவாங்க புதுசா அவுங்க என்ன சொல்றது புதுசாருக்கு அவுங்க பாக்கறதுக்கே ஒரு மாத்ரி அவுங்க அப்டியே டிஃப்ரெண்டால தெரிவாங்க அப்போ நம்மளுக்கு பிரெக்னன்ட் இருந்தாலே ஒரு மாத்ரி அப் ஸ்வீட் சாப்பிடுற ஆள் வந்து அப்டியே கார சாப்பிடுவாங்க ம் ம் புளி சாப்பிட மாட்டேன் சொல்றங்க ஆளுங்கல்லா புளி வேணு எனக் கு ஏமா மாங்கா கண்டிப்பா எனக்கு வேணு ஆமா எனக்கு மாங்கா சாப்பிடு போ திரி இருக்குதே அப்டின் சொல்லி ரொம்ப பாக்க முடியு அப்போ
கெடைக்காது தோழி அதுக்காக அவுங்க என்னா பண்ணுவாங்கன்னா லெமன சாப்பிடுவாங்க
ஆமா தோழி சில பேரு பண்ணுவாங்க அப்டியு சில பேர்ரு என்ன சொல்றது அது சாம்பல் புடிக்குன் சொல்லுவாங்க சில பேர்ரு அதெல்லா நா கேள்விப்பட்ருக்க ந்தோழி ஆனா எனக்கு அந்த மாத்ரில்லா ஒன்னு ஆசப்பட்டதில்ல நானா நா பிரெக்னன்ட் இருக்கிற டைம்ல நா கேள்விப்பட்ருக்கே சாம்பல் புடிக்கு என்ன சொல்லுது அது ரெட் கலர்ல செங்கல் இருக்குல்ல அந்த செங்கலோட மண்ணு ஸ் சாப்புடுவாங்க சில பேரு சில பேர் வந்து என்ன சொல்த் பெயிண்டே அப்பிடியே இது பண்ணி பண்ணி சாப்டுவாங்க சொரிஞ்சி சொரிஞ்சி சாப்புடுவாங்கப்
சுண்ணாம்பு அ அச்சச்சோ ஆ சோ அதெல்லா கெமுக்கல் அதுல்லா ஒரு இதுதான அதெல்லா சாப்ட கூடாதில்ல
ஓகே அது சாப்புடக்கூடாது தா ஆனா ஸ் அதுலா சில பேருக்கு அப்போ வந் து ரொம்ப க்ரேவு முதலேந்தே அவுங்களுக்கு ஆமா முதல்லந்தே அது மேபி அவுங்கள் க்கு புடிச்சிருக்கு சின்ன வயஸ்லேந்தே அது அந்த ப்ரெக்னென்ட் டைம்ல அது ரொம்ப இன்னு விரும்பி யாருக்கு தெரியாம சாப்ட்றது சில பேர்ரு
ம் ஆமாந்தோழி ம் நா நெறையா பழங்கள் தா நெறைய சாப்டுட்டன் தோழி மண்ணு தோழி
பல்ஃப்
ஆ ஆம்மாமாமா அது நார்மலா அவுங்க மட்டு இல்லத் தோழி நார்மலா சின்ன புள்ளைங்ளா இருக்கட்டு பெரியாளுங்ளா இருக்கட்டு அது வந்து அது எல்லாருமே சாப்புடறாங்க தோழி ஏ னா இப்ப வந்து அது நிப்பாட்டிட்டாங்க வர்றதில்ல இப்ப ஸ்டாக் வர்றதில்லையா இப்ப அதெலா கெடையாது ஸ்டாக் இல்ல ஏனா எல்லாமே ஸ்லைட்ல எங்க எழுதுறாங்க தோழி இப்ப எல்லா மாறிட்டு வருது ஸ்லைட் இல்லங் தோழி அதெலா அப்ப நோட்டு பென்சில் பேனான்
ஆமாந்தோழி எல்லாரு இப்ப பென்னு ஃப் ஃபோனுதா இப்ப எல்லாரு இருக்காங்க தோழி செரி தோழி இப்போ நம்ம குடுத்துருக்க நேர முடிஞ்சுது தோழி மீண்டும் பேசலாம் தோழி நன்றி
அப்றோ வேற அது நீங்க பிரியாணி சொல்லவே இல்ல தோழி
ஆ நம்ம மீண்டும் பேசலாந் தோழி நம்ம குடுத்திருக்குற நேரம் முடிஞ்சுது
முடிஞ்சிருச்சுங்ளா நன்றி தோழி நன்றி தோழி உங்கள்ட்ட பேசுனதுல எனக் ரொம்ப சந்தோஷ தோழி நன்றி வணக்
அ ம் வணக்கந் தோழி